ஹலோ ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்ளா ஆ இ என்ன பண்ணக்குறீங்க ஆ ஹலோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது சும்மாதா இருக்கே ஓ ஓ ஃபோன் பாத்து பேசு
ஆ என்ன என்ன பண்ணுறிங்க ஃபோன்ல என்ன புதுசா ரிலீஸ் ஆன படலா போய் பார்த்துட்டு வந்துக்கிறீங்களா
ஆ பட கருப்பு பாத் பெட்டுல
ஆ இப்போ நியூய ஆ நானு பாத்தே பசங்க டவ்ன்லோட் பண்ணி குடுத்தாங்க
ஆ ஓகே கே எப்டி இருந்துச்சு
ஆ நல்லாருந்ச் கம்ப்பேக் கொடுத்திருக்கறாரு ஆ
சமைச்சிட்டுருக்கீங்களா ஓகே என்ன சமைக்கிறீங்க
கத்திரிக்கா தொக்கு பாய்லு
கத்திரிக்கா ஆ ஒகே ஒகே அ பேங்களூர் என்ன ஃபேமஸ்
டூரிஸ்ட் பிளேஸ் ஜாஸ்தி இருக்குது ஐட்டி ஃபீல்டுக்கு அப்புறமா கோயிலு நிறைய இருக்குது ஸ்கன் டெம்பள் ஸ்கன் டெம்பள்ல்லாம் நிறைய பெய்ட்வர ஆகுங்க டெய்லி ஓப்பன் இருக்குது அது இ்ஸ்கனா‌ ராதா ருக்மணி
ஓ ஓகே
அது அங்கே இழுது பக்கமே இருக்கு ம் மெஜஸ்டிக் பக்கமே இருக்கு
ஓகே ஓகே ஸ்வீட்ஸ்லா என்ன ஃபேமஸ் அங்க ஸ்விட்ஸ் ஸ்விட்ஸ்
ஸ்டேட்டா ஸ்வீட்டா இங்க ஒவ்வொருத் த்த ஜாஸ்தி ஹ எதோ சொல்லுவாங்கல்ல ஒவ்வட்டுனா என்ன சொல்லுவாங்க போலி என்னவாங்கல கர்னா தமிழ்ல ஓ ஓரி அது இங்க வந்து ஒபொட் சொல்லுவாங்க இங்க வந்து ஒப்பொட்டு் சொல்லுவாங்க
ஆ ஆஆ
அதுதா அது ஃபேமஸ் இங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கு அது போடு வாங்கோ அ கல்யாணோ இதனாலே போடுவாங்கோ
ஓ அங்க அத ஃபேமஸா
ஆமா அது போடுவாங்க
இப்போ நீங்க இந்த ஆப்ல வந்து ஓக் நா கால் பண்ணா காசு வருமா இல்ல நீங்க கால் பன்னாலு காசு வருமா புரிய்ல எப்டினு சொல்ட்டு
ஆப் பத்தி பேச அந்த பக்க போய் பேசலா
ஓ ஆப் பாத்தீங்க பேசகூடாதா
உ ஆமா உ ஜென்ரல் ஜென்ரல் பேச்லா அங்கெல்லா மரல்லா எப்டி இருக்குது
இங்க மா ஆ நா கொஞ்சோ கிராமத்துல இரு கிராமோ சைட்ல தா இருக்கே அதனால இங்கல்லா இருக்கு மரோலா இருக்
ஆ ஹ இங்க எல் இங்க பெங்களூர் எல்லாமே ஏ இல்லல்ல அப்டி சொல்லாதீங்க ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டுக்கு எல்லா பக்கமு மரோ இருந்து கம்பல்சரி இருந்தே ஆவனு அவங்க எல்லா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஆ ஒரு நியூ ஸ்ட்ரீட் ஆரம்பிச்சா எல்லா பக்கமு பேபி பிளாண்ட்ல இருந்து அப்டியே வளத்துனே வருவாங்கோ வெச்சினு வெச் பி பி எம் காரே வெச்சுட்டு வ வந்துருவாங்கோ அது ஆட்டோமேட்டிக்கா அது அப் டியே வளந்துரு அதனாலதா இங்க பேங்களூர் வந்து கொஞ்சோ குளுகுளுன்னு இருக்குது கிளைமேட் எப்டி இருந்தாலே ஆனா இப்ப மோஸ்ட்லி அப்டி இது ஆயிட்ச்சு சென்னை மாரிதா இங்கயு ஹாட்டா இருக்குது பீப் புள்ஸ் நெறையா வந்ட்டாங்க இல்லையா
கம்பெனி வந்துருச்சு அப்புற கொஞ்சோ எடோ கொஞ்ச இதுவாயிடுச்சு அதனால இந்த கா இப்போ அந்த அளவு இருக்காது
ஆமா ஆமா அதனால நெ றையா இதாவுது பொல்யூஷன் ஜாஸ்தி டிராவலிங்கு அது ஐயோ ஏகப்பட்ட டிராஃபிக்கி எலக்ட்ரானிக் சிட்டிலிருந்து எங்க அ மெஜிஸ்டிக் வரணுன்னாவே ஒன் அண்ட் ஹாஃப் அவர் அவர்ஸ் ஆவுது சென்னைலர்ந்து அவ்ளவு சீக்கிரோ வந்த ர்லா அந்த எலக்ட்ரானிக் சிட்டிலருந்து இங்கே வரதுக்குள்ள ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆகுதுன்னா எவ்ளோ டிராஃபிக்குன்னு பாருங்க நிதானமா ஒன் நின்னு இன்ச் பை இன்ச்சா போணு அந்த மாரிக்கு
டிராஃபிக் ஆகுது அங்க
இன்ச் பை இன்ச்சா நவுரணு கார்ல வந்தாலே
இல்ல ஏன் நம்ம ஏன் அங்க டிராபிக் அதிகமாகுதுன்னு கேக்கறே எதனால காரணோ
அதுதா இப்ப வந்து பஸ் ட்ரெயின்னு எல்லா பண்றத உட்டுட்டு
ம் நல்ல காரு
பஸ் ட்ரெயின் பதிலு ட்ரை ட்ரெயினக்கு பதிலாக எல்லாமே வி விகல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கோ சீக்கிரமா போயிரலாம் சீக்கிரமா இப்ப எல்லாரு சொல்லிட்டு காரு பைக்கு அப்ப என்ன ஆவுது அங்க டிராபிக் ஹெவியா ஆயிருது
ஓகே ஓகே
இப்ப எல்லாமே ஐபை ஆயிறாங்க ஐ டி ஃபில்டுல ஜாயின் ஆனா ஒரு ஒன் இயர் து ஜாயின்னாலே நெக்ஸ்ட் கார் தான் கார் காரு லோன போடு கார தூக்கு போலா வாட எப்டியோ மோஸ்ட்லி இங்க வேலை பாத்துட்டு வெளில போய் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க வெளிலேருந்து வரவங்க தான் இருப்பாங்க பஸ்ஸ தேடு அத தேடுன்றதுக்கு பதிலா நம்ம இதுலருந்து போயிடலாம் சீக் சீக்கிரமா போயிரலாம் நினச்சு வாங்குறாங்க இது எ வி டிராக் அந்தல்ல பஸ் ஏ மேல்ரா டிரையின் ஏ மேலு இப்ப ட்ரைனு பஸ்
மெட்ரோ கொஞ்ச ஈஸியா இருக்கும் அங்கேந்து
மெட்ரோ எல்லா எடத்திலு பெசிலிட்டி இல்லல்ல அதுதான் இப் இப்போ வருது இன்னோர் டென் இயர் பேக்கு
இப்போ இருக்கு மெட்ரோல
கு இருக்கு இப்ப பண்ணினு இருக்றாங்க எப்டியே அப்டியே போயினே இருக்கு இப்போ எல்லா கால